ஆ சொல்லுங்க ப்ரதர் எப் டிருக்கீங்க
ஆ நல்லாருக்க ப்ரதர் நீங்க ப்ரோ ஓகே ப்ரோ வீட்ல எல்லா நலமா ப்ரோ
ஆ எல்லா நல்லாருக்காங்க ப்ரதர் நீங்க நல்லாக்கீங் அங்க எல்லா நல்லா இருகாங்ளா சாப்ட்டாச்சு ப்ரதர் இப்பொதா சாப்ட்டு வந்தோ இட்லி அங்க
இல்ல ப்ரோ இன்னு வீட்டுக்கு போல ப்ரோ போணம் ப்ரோ ஒர்க்கு கொஞ்சோ லேட் ஆயிட்ச்சி அதனால ப்ரோ அதனால ப்ரோ இப்பதா இனிமேதா ப்ரோ போ
ம் ஓக்கே ஓக்கே டைம் பாயிடிச் டைம் கொஞ்சோ சீக்கறோ வீட்டுக்கு போங்க
ஓக்கே ஓக்கே ஃப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ டெ டெரஸ்லதா ப்ரோ மாடில உக்காந் இருக்
ஓக்கே ஓகே ஃப்ரோ
இல்ல எங்க வீட்ல மாடில வந்தம்னா நல்லா இருக்கு பீஸ்ஃபுல்லா கொஞ்சோ காத்து வாங்கிட்டு
ஆமா ஃப்ரோ வியூவ்
ஆமா அதுவு இல்லாம இப்ப வெயில் டைம்ல ஆ அதுனால கொஞ்சோ டெரஸ்ல நைட்ல இருந்தா நல்லா இருக்கு
கரெட்டுதா ஃப்ரோ எ இங்கயு சரியான காத்து ஃப்ரோ ஃக்ளவுடியாதா இருக்குது எப் அதுதா ஃப்ரோ
ஓக்கே ஃப்ரதர் ஓக்கே இங்கயுமே நேத் சா சம்மர்லா வந்து எப்டி போணுச்சு உங்களுக்கு
ஃப்ரோ பரவால்ல ஃப்ரோ நம்ப ஊர்ல மத்தபடி ச வெயிலு கொறையல்ல ஃப்ரோ அப்பப்போ கொஞ்சோ மழையு வந்துந்துச்சு ரெயினு வந்துந்துருச்சு ஃப்ரோ அதுனால கொஞ்சோ ஹா அதுனாலப் கொஞ்சோ அப்டியே கொஞ்சோ இதாயிருச்சு அது மத்தபடி ந நார்மலா இருக்கு ஃப்ரோ
ஓக்கே ஓக்கே இங்கெங்க சம்மர்ல எங்க வெள்லயே போ முடியல
புரியுது புரியுத்
வெள் வெள்ல இப்ப வெள்ள ஃபைக்கு எட்த்துட்டு வெள்ல போனாலே அடிக்கிற அனலக்கு வீசுற காத் த்துக்குமே
ஆமா ஃப்ரோ எதாவது கடைக்கி ஆபீஸ்க்கு ஒர்க்குக்கு எதாவது போனுனா கூட ரொம்ப இது வாதா
நமக்கு ஆஃபீஸ் போறதுக்கு ஃப்ரச்சனை இல்ல கால்ல வெயில் வறதுக்கு முன்னாடி ஆபீஸ் குள்ள போயிட்டோன்னா திருப்பி ஆஃப்டர் ஃசெவன்தா வெளில வர்றதுனால நமக்கு பெருசா தெரியல பட் எடையில இந்த கடைக் கடைக்கு போறது லன்ஞ்ச் வாங்க போறதுலா அவன் போனான்னா
ஆ ஆமா ஃப்ரோ நம்ப உள்ள வந்து ஏசியிலயே பழகிட்டுருப்போ அதுதா ப்ரோ வெளிய வந்து ஆ
அச்சலா வாங்க வந்துட்டு திருப்பி ஆஃபிஸ் டோர தொரந்துட்டு உள்ள போனோனே ஒரு காத் க்கறதெலா அதுதா வாழ்க்கன்ற மாரி இருக்கு வெளிலே போவக்கூ வெளிலே போவக்கூடாதூடா இனிமே அப்படின்ற மாரி இருக்கு
ஆமா ப்ரோ
உஹ
ஏ ப்ரோ எங்கயாவது படத்துக்கு கிடத்துக்கு போயிட்டிங்களா மூவிக்கு
இல் இல்ல ப்ரோ நமக்கு பீச்சு தா கரெக்டு
பீச்சுக்கா ப்ரோ சரியான எஸ்க்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ அது
தா இப்ப மாடியமே நமக்கு பீச் பக்கத்துலன்றதுனால ஒரு நல்ல சில்னஸ் கெடைக்கும் நா மாடிக்கு வறது எப்போவுமே
ப்ரோ
ம் என்னதா மார்னிங் ஃபுல்லா ஹீட்ல இருந்தாலுமே நைட் ஒரு பீச் காத்து இருந்தாலே ஒரு சில்னஸ் கெடைக்கு அதனால கரெக்டா இருக்கு வி ஜி பி அந்த மாரி எங்கயாவது வெளில போலான்னு தா பிளான் பண்ணலானு இருக்கோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து அப்படியே சும்மா சில் பண்லானு சொல் எங்கள மாரி ஏதாவது எதா பிளான் இருந்தா சொல்லுங்க சஜெஸ்சன் பண்ணுங்க உங்க உங்க சைட்ல இருந்து
போய்ட்டு வா ப்ரோ அப்போ தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு உங்க மனசில வேறத நல்லா போயிச்சு ஷேர் பண்ணுறதுக்கு சரி லைஃப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சரி உங்களு உங்களுக்கு அது ஒரு மூமெண்ட் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டா இருக்கு
கண்டிப்பா அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல தானே நம்ம அத கம்ஃபர்ட்லல்லா ஃப்ரெண்ட்ஸ் தா கெடைக்கு வெளில கெடைக்காதுல்ல நம்ம இப்ப ஃபேமிலியா போறத விட ஃப்ரெண்ட்ஸா போறதா என்னோட சாய்ஸ் படி பெட்டர்
கரெட்டு தா ப்ரோ ஆமா நீ நீங்க போவாத எத்துக்கு போங் ப்ரோ நீங்க ஆல்ரெடி நெறய கேர்ள் ட்ரிப்ப போய்ட்டு வந்துப்பீங்க இந்த வாட்டி ஏதாது போவாத எத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்க
நமக்கு இல்ல இல்ல நமக்குன்னா அதிகபட் சம் சரௌண்டிங்ல சுத்துறது அப்டின்னா ஒன் டே மார்னிங் போனா நைட்டு திருப்பி ரீச் ஆகற மாரின்ற ப்ளேஸ் மட்டும்தா நமக் க கம்ஃபர்டபுளா இருக்கு ரெண்டு மூண் நாள் ஸ்டே அப்பனா ஆஃபிஸ் ல ஊத்தி விட்ருவாங்க வீட்ல பிரச்சன கெடயாது ஆஹ் ரெண்டு நாள் கண்டினிஸ் லீவு போடாலே ஆபீஸ தொரத்தி விட்டுருவாங்க
போடுங்க ப்ரோ மெடிக்கல் இதுன்ட்டு போடுங்க போ ம் அதுல போயி சாப்புறோ நம்மளுக்கு மிஞ்சி என்னா ப்ரோ இருக்குது
எதோ உண்ம தா இருந்தாலு ஒ பிரச்சனை தான இருந்தாலு அது இப்ப அடுத்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டுதா பிஸ்னஸ் பிளான்ல தா இருக்கோ சோ அதுனால ஃப்ரீ ஆதாருக்கு அதுக்கப்ற பாத்துக்கலா
நெக்ஸ்ட் லவல்க்கு அதுதா ப்ரோ குரோத்
நம்மக்குளா இத்தன ஆகுமோ முக்கியல சுத்தலா எப்ப வேணா சுத்திர்லா சும்மா சொன் உம் நீங்க எங்கப் ப்ப ஒன்னு வீட்டுக்கு போகாம
ப்ரோ ஒர்க்கு கொஞ்ச லேட் ஆச்சு ப்ரோ இன்னிக்கி கொஞ்ச பேக்கிங் இது நம்ம இது மேனுபேக்சரிங் வேல வேலை செய்றோ ம் பிளிப்கார்ட் ஆஹ் இந்த மாரி இது ப்ரோ கொஞ்ச ப்ராடக்ட் வர்ரதுக்கு டெலிவரி கொஞ்ச இதாயிச்சு அதனால கொஞ்ச லேட்டாச்சு ப்ரோ போன ப்ரோ அவ்ளோதா ப்ரோ இன்னொ ஒரு டொண்டி மினிட்ஸ்ல போயிடுவே ப்ரோ
பாப்பாங்க நைட் ட்ராவல் பொறுத்த வரையு பிரச்சனை கெடையாது அது ட்ராபிக் இருக்கு எது பிரச்சனல்லா பீசா பீசா பயலி சைடுலா ஆனா இருந்தாலு நம்ம கரெக்டா போனு எதுக்கு வராங்க கரெக்ட்டா இருப்பானான்னு தெரியாது பாத்து பத்திரமா போங்க
சரிங்க விடுங்க என்னா என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க
இட்லிதா ப்ரோ சாப்ட்டே உம் லைட்டா அப்டிப் தேடி சுத்திட்டு வந்தோ அதுவு கெடைக்கல சேரி ஓகே இட்லி தா ஹோட்டல்தா நம்ம சாப்பிறது ஹோட்டல் ஃபுட் தான் அவாய்ட் பண்லாம் பார்க்குற
ப்ரோ அதுதான் ப்ரோ அதுதான் உடம்புக்கு அதுதான் ப்ரோ ரொம்ப இதுவே நீங்க ஹெல்தியா நம்ப சாப்புறது தான் ப்ரோ நம்மளுக்கு
அது என்ன பண்றது கண்ணுக்கு தெரிஞ்சு அது ஒத்துக்காதுனு தெரிஞ்சு வேற வழி இல்லாம சாப்பிட்டுதான் ஆக வேண்டியதா இருக்கு சுச்சுவேஷன் அதனால நம்ம எது சொல்லவும் முடியாது ஓகே ரைட்டு இருக்கிற சாப்பிட்டு
ஆமா ப்ரோ கரெட்டுதான் ப்ரோ நீங்க இப்பிடிசேப்லேஸ்ற மாரி வாட்டர் மாரி இருக்கிறீங்க ப்ரோ அது மாரி
இருக்கும் போது இருக்கும் போது யானையா இருக்க வேண்டியான் இல்லன்ன எறும்பு மாரி இருந்
ப்ரோ செரியான டெலிவரி ப்ரோ சூப்பர் ப்ரோ ஏ ப்ரோ உங்களுக்கு ப்ரோ ஆமா ப்ரோ வீட் சொல்லிடில்லா அம்மா அம்மா இருப்பாங்க ப்ரோ போயிட்டு போயிட்டு சாப் ஆமா ப்ரோ
சாப்பற சாப் போடுங்க உங்களுக்கு ஒரு ஃபேவரிட் ஃபுட்டுன்ற மாரி என்ன என்ன ப்ரொ நீங்க சூஸ் பண்ணுவீங்க
ப்ரோ எனக்கு வந்து நான் உண்மைய சொன்னா சிரிக்க கூடாது
சொல்லுங்க சொல்லுங்க அதெல்ல ஒண்ணு ப்ரஸ்
அப்டியா எனக்கு வந்து எப்டினா பிரியாணி இப்போ ஒரு பக்கத்துல இப்டி பிரியாணி ஒண்ணு வச்சுட்டு பகத்துல தயிர் சாதோ வச்சாங்கனா என் நா தயிர் சாத தா ப்ரோ சாப்டுவே தயிர் சாத சாப்ட்டு வேணா பிரியாணி சாப்டுவே நானு அதுதா ப்ரோ எனக்கு தயிர் சாதோதா ரொம்ப புடிக்கு ப்ரோ
ரைட்டு தயிஸ் சாதோ நல்ல நல்ல டிசிஷன் தா கா என்ன என்ன எனக்கு என்ன பொறுத்த வரயுமே கம்பரிசன் பிட்டுவீன் தயிர் சாதோ வித்து பிரியாணியா அப்புனாலு நானுமே தயிர் சாதோதா சூஸ் பண்ணுவே ஏனா நான்வெஜ் பெருசா லைக் பண்ணுறதெல்லா நம்ம கெடயா
ஆ ப்ரோ எனக்கு அதுனா என்னனு தெர்ல ப்ரோ அனாக்குந்தக்கு தயிர் அந்த ஃகடுரரைசர் னாலே
ஆனா அதுல வந் அது லைட்டா நைஸா ஒரு மாங்கா வெட்டி போட்டு கேரட் வெட்டி போட்டு தக் தாளிக்காம வெறும் தயிர போட்டு சாப்டோனா சொர்க்கம்
ஆ ப்ரோ நம்பு இன்னு நம்பச் கில்லி எல்லை தினா அதுதா க்கு ப்ரோ நம்மளு அதுதா ப்ரோ ஃபேவரேட் ஆ
கம்ப்ளிட் பண்ணறதுகு அது
நிஜமா ப்ரோ பிரியாணி மத்தபடி ஃபஸ் மத்தவங்க கூட ஃபிரெண்ட்ஸுக கூட வெளிய போறப்போ வீட்ல எப்பப்போ வாங்கினு வந்து பர்ச்சேஸ் பண்ணி வீட்ல வந்து தருவே ப்ரோ அவ்ளோதாங்க அப் பப்ப சாப்றதா ப்ரோ மத்தபடி நம்மளுக்கு அது என்னானு தெர்ல ப்ரோ
பிரியாணி அப்பின்னான் ஒரு டி நகர் பக்கோ போனீங்கனா ஒரு ஷாப் இருக்கு ஒரு நல்ல ஷாப் ஒரு ஃபேவரேட் ஸ்பாட்டு நல்ல டேஸ்டா இருக்கு அது நீ அந்த பக்கோ போகுபோது வேண சொல்லுங்க நா சஜஸ்ட் பண்றே அந்த கடையில போயி நீங்க வாங்கி சாப்ட்டீங்கனா திருப்பி அந்த கடய நீ தேடி போவீங்க
அப்டின்றீ க உங்க உங்களுக்காக உங்களுக்காக நா ட்ரை பண்றே ப்ரோ
கண்டிப்பா அந்த பக்கோ போனீங்கனா
நம் நம்ம போற மாரி ஒரு சிச்சுவேஷன தா ப்ரோ னுக் க்ரியேட் பண்ணிக்கிறே ஏனா இந்த வேல கொஞ்சோ விட்டு செரி அங்க அடுத்த டார்கெட் அந்த மாரி தா எதாவது பண்ணலானு இருக்கிறே ப்ரோ ஒர்க்கு விஷ்யோ ஒர்க் ஒர்க்கு விஷயமா தா போறே அப்ப நா ட்ரை பண்ணி பாக்றே ப்ரோ
பாருங்க அதே ஈவினிங் டைம்ல போனீங்கனா பாய் கடப்போனா கறிதோச அல்டிமேட் சாப்டுறல்லா நெறைய டிஷ்ஷனா தேடி போய் சாப்பணு ப்ரோ ஏன்னா நம்ம பே பண்ணிதா நம்ம காசு கொடுத்தா நம்ம சாப்ட போறோ
ஆ ப்ரோ நீங்க சொல்றப்பே எனக்கு நீங்க சொல்றப்பே எனக்கு ஒரு மாரி ஆகுது ப்ரோ அ அது வந்து அப்படி சொல்லுக்குறீ
ம் அ ப்ரோ அதுக்கெல்லாம் ஆமா ந ம்ம சாப்றனு ஒரு லவ்வோட சாப்
ஓகே ப்ரோ ஆமா ப்ரோ நான் ட்ரை பண்றே ப்ரோ
ஓகே ஓகே கண் கண்டிப்பா நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதே நீங்களே சொல்லுவீங்க
ஆஹ் உங்க ரேட் அண்ட் பீட் பேக் தரேன் ப்ரோ
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு கண்டிப்பா அ அ அதது அம் சில்னசாடு பாத்துக்கங்க வெயிலுக்கு ஹெல்த பாத்துங்க டைமுக்கு வீட்டுக்கு போங்க
சேரிங்க ப்ரோ நீங்களும் பாருங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்பப்போ வெளியே போயிட்டு வாங்க புரோ எந்த எந்த ஒரு இதுவா இருந்தாலும் கோபத்தை விட்டு காமிக்காதீங்க எது நல்லது கெட்டதுனாலும் நம்மளுக்கு அவங்கதான்
உம் கண்டிப்பா கண்டிப்பா பிரதர் அது ஏதோ உண்மைதான் என்றதுனாலுமே நமக்கு நம ஸோ எதனாலுமே நம்ம நல்ல வேலேல போனாலுமே எந்த வேலேல போனாலுமே நம்ம கூட நிற்கப் போறது அவங்க மட்டும்தான் சோ அவங்கள பார்க்குறோம் நீங்களும் பார்த்துக்கங்க
சரி ப்ரோ நம்ம உங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம் புரோ நம்ம மீட் பண்ணலாம் புரோ ஆஹ் ஓகே